ஹலோங்க
என்ன பண்றீங்க
ஆ சும்மாதாங்க இருக்கே
ஓகே அம்
நீங்க என்ன பண்றீங்க
நா சும்மா இப்பதா லன்ஞ்ச் பிரேக் முடிச்சிட்டு ஆ ஆஃபீஸ்ல பிரேக் முடிச்சிட்டு வெளிய வந்து ஏதாது ஸ்நாக்ஸ் சாப்ட்டு போலா அப்டின்னு வந்துருக்கே
ஓகே ஓகேங்க
ம் நீங்க லன்ஞ்ச் பிரேக் முடிச்சாச்சுங்களா சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டேங்க இப்பதா ஈ இப்பதா ஈவினிங்ல வந்து கொஞ்சமா சாட் சாப்ட்டே
ஓகே ஓகே
நீங்க என்ன சாப்டுறீங்க ஈவினிங் இப்ப ஆபீஸ் முடிச்சிட்டீங்க இப்ப அப்டி ஏதாது இது ஸ்நாக்ஸ் மாரி எடுத்துப்பீங்களா இல்ல அப்டியே வீட்டுக்கு கெளம்பிருவீங்களா
இல்ல இல்ல நானு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தா கெளம்புவே
ஓ என்ன மாரியான ஸ்நாக்ஸ் சாப்டுவீங்க
நா வந்து ஈவினிங் மோஸ்டா நா ஹெல்தியா தா சாப்டுவே ஆ சோ அந்த ஸ்டீம் ஃபுட்ஸ் மட்டு தா சாப்டுவே நெலக்கடல ஸ்டீம் பண்ணது சுண்டல் இந்த மாரி பயிர்ல்லா இருக்கு இல்லைங்களா அதெல்லா ஸ்டீம் பண்ணது மட்டு தா சாப்டுவே
ஓ ஸ்டீம் ஃபுட்ஸ்னா எப்டி சொல்றீங்க விச் மீன்ஸ் ஃபுல்லா ஸ்டீம் பண்ண மாரி இருக்கு ஸ்டீம் பண்ண மாரி சாப்டுவீங்களா இல்ல அதுல மசாலல்லா கலந்த மாரி சாப்
ம் மசாலாலா நா எ எடுத்துக்க மாட்டே லைக்கு வெறும் பெப்பரு லைட்டா சால்ட்டு அத மட்டு தா போட்டுக்லா ம் அப்டி இல்லனா அப்டி இல்லனா கார்ன் இருக்கு இல்லைங்ளா பட்டர் சேக்காம கார்ன் மட்டு சாப்டுவே அப்டி இல்லனா ஸ் ஸ்வீட்ல கட்ல மிட்டாய் இந்த எள்ளுருண்ட நெலக்கட்ல உருண்ட அந்த உருண்ட ஐட்டம்ஸ்ல ப்ரோட்டீன் உருண்டல்லா இருக் கு அது வந்து மோஸ்டா சாட் கடைலலா விப்பாங்க அது மாரி எடுத்துக் வே இல்லனா ம் ஆ மேம் கேரட் பீட்ரூட் அதெல்லாம் போட்டு சொங் அப்டியே ஃப்ரெஷ்ஷாவே ஆ கொஞ்சோன்டு சட்னி மாரி போட்டுக் குடுப்பாங்க அது மாரி சாப் ட்டுவே
ம்
அப்டி இல்லனா மோஸ்ட்டா ஈவ்னிங் வந்து ஃப்ரூட்ஸு சாலட் மாரி குடுப்பாங்க
ஓ சாலட்னா நீங்க எல்லா ஃப்ரூட்ஸ்மே மிக்ஸ் பண்ணி சா சாப்டுவீங்களா லைக் இந்த சாட் மசாலாலா மிக்ஸ் பண்ணி சாப்டுவீங்க
நோ நோ சாட் மசாலாலா சேத்தறது கெடையாது
ம்
ஆ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள் ஆ சீ ஃப்ரூட்ஸ் மட்டு ஆ ஆப்பிள் லைக் பனானா போமோகிரானட் இதெல்லா அ பெரிஸ் அதெல்லா கலந்து ஒரு கப் ஆஃப் மட்டுபா கப் ஆஃப் பவுல் மட்டு சாப்ட்றது
ஓ ஹெல்த் கான்சியஸ் முக்கிய நீங்க மோஸ்ட்லி ஹெல்தியா தா பிரிஃபர் பண்ணிப்பீங்கல்ல
ஆமாம்மா
ஓகே ஓகேங்க
ம் நீங்க நீங்க ஹெல்தியா சாப்டுவீங்ளா இல்ல எப்டி சாப்டுவீங்க
நா இந்த ராவா கொஞ்ச எடுத்து சாப்பிடுவேன் எப்படின்னா இப்போ சாப்டுவே எப்டினா இப்போ இந்த ஃப்ரூட்ஸு அன் வெஜிடபிள்ஸ் இதெல்லா கொஞ்ச சா சாலட் மாரி மிக்ஸ் பண்ணி நா சாப்டுவே
ஓ வெஜ்ஜிஸு நீங்க சேத்துப்பீங்ளா
ஆ ஆமாங்க வெஜிஸ் கொஞ்ச சேத்துப்பே
ஓகே ஓகே கிரீன்ஸு அது சேத்துப்பீங்ளா
கிரீன்ஸ் வந்து அ டைம் கெடைக்கிறப்ப நா அப்ப போய் எடுத்துப்பே லைக் இந்த கோங்ராலீவ்ஸ் இதெல்லா கொஞ்ச அப்டியே அ கிரைண்ட் பண்ணி சாப்டுவேங்க
ஓகே ஓகே ஓகே நீங்க எதாவ்து டயட் எதா ஃபாலோ பண்றீங்ளா
ஆஹா இல்லங்க டய்ட்லா நா எது ஃபாலோ பண்ல பட் ஆனா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ்ஸெல்லா நா நல்லாவே பிரிஃபர் பண்ணிப்பே
இப்ப நீங்க நான் வெஜ்டேரியனா வெஜிடேரியனா இல்ல நான் வெஜ்டேரியன்லயு நீங்க டயட் ஃபாலோ பண் றீங்ளா
நா வந்து பியோர் வெஜிடேரியன் தாங்க நா அந்த பியோர் வெஜிடேரியன்லே ஆ ரொம்போ ஹை ரிச் அ புரோட்டீனா நா ஃப்ரூட்ஸ்ஸா எடுத்துப்பே லைக் இந்த பன்னீரு அண்டு ஆம் வேற என்னென்ன நல்ல ஹை ரிச் ப்ரோட்டீன் அ ஃபுட்ஸெல்லா இருக்கோ அதெல்லா நா வந்து எடுத்து சாப்டுவே நா
ஓகே ஓ ஓகே ஓகே அப்ப நீங்க அந்த சுண்டல் லைக் அந்த ப பயிறு வகைல இருக்க புரோட்டீன் அயன்ஸ் அது எல்லாமே நீங்க எடுத்துப் பீங்ளா
ஆ ஆமா கரெக்ட்
எல்லாமே ஸ்டீம் பண்ணி சாப்டுவீங்ளா இல்ல ரோஸ்ட் பண்ணி சாப்டுவீங்ளா
மோஸ்ட்லி நா ஸ்டீம் பண்ணி தாங்க சாப்பிடுவே ரோஸ்ட் பண்ணி சாப்பிட மாட்டே அது ஆயில் நெறைய இருக்கறனால நா ஸ்டீம் பண்ணிதா சாப்பிடுவே
ஓகே ஓகே நீங்க டயட் பிளான் வச்சு ஃபாலோ பண்றீங்களா புட்ஸ் எல்லா இல்ல நீங்க ஜென்ரலா தெரிஞ்சுக்கிட்ட மாரி ஃபாலோ பண்றீங்ளா
டயட் பிளான்ல பெருசா எது ஃபாலோ பண்ணலங்க பட் ஜென்ரலா தெரிஞ்சிக்கிட்டத வச்சு தா நா ஃபாலோ பண்றே நா இந்த நட்ஸு ஆ இதெல்லா கூட கொஞ்ச நெறையவே எடுத்துக்குவே அதெல்லா ரொம்ப ஹை ரிச் புரோட்டீன் இல்லியா வெஜிடேரியன்ல நம்ம ஹெல்த் கான்ஃபிடன்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா தா இருக்கு
ஓகே ஓகே ஆ நீங்க ஸ்ட்ரீட்ல விக்கிற அந்த ஆயில் ஃபுட்ஸ் அதெல்லா நீங்க எடுத்துக்க மாட்டீங்க தான
ஆ ஆ இல்லேங்க அந்த ஸ்ட்ரீட் சைட் விக்கிற அந்த ஆயில் ஃபுட்ஸ் எதுமே நா எடுத்துக்மாட்டே
ஓகே ஓகே ஓகே நானு மோஸ்ட்டா அதெல்லா எடுத்துக்கறதே இல்ல அந்த டீ த அந்த ஆயிலயே ஃப்ரை பண்ற லைக் சமோசா ஆ அப்புறோ பிஷ்ஷு
ம்
சிப்ஸு இது மாரி அதெல்லா மோஸ்ட்டா எடுத்துக்கறதே இல்ல நா அந்த சைட் போனாலே அந்த ஆயில்ல இருந்து ஸ்மெல் வருது அதெல்லா லைக் பண்றதே இல்ல இந்த அம் ஃபிஷ் மட்டு வேணா அந்த கல்ல போட்டது சாப்பட்றது அ மத்தபடி சிக்கன் மட் டன் பீஃப் அதெல்லா எடுத்துக்கறதே இல்ல அங்க போனாலே பா க்க தா நல்லாருக்கு கலர்ஃபுல்லா ஆனா அதெல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கு அப்புறோ அம் ஸ்மெல் வருது ஆயில்ல இருந்து ரொம்ப ஸ்மெல் வருது அதெல்லா எடுத்துக்கிறதே இல்ல ஹெல்தி ஃபுட் ஹெல்தியா எடு த்துக்கறது அம் ஆயில் வந் து ரீயூஸ் பண்ணாத மாரி இப்போ நம்மள் கல்லுல போட்ட ஃபிஷ்னா அந்த ஆயில் மறுபடியு ரீயூஸ் பண்ண முடியா து இதே அந்த பொறிக்கிறதுன்னா அந்த ஆயில ரியூஸ் பண்ணுவாங்க ஒன் மந்த் வரைக்குமே அத ரியூஸ் பண்ணுவாங்க அது சுண்டி போற வரைக்குமே அதனால அதெல்லா மோஸ்ட்டா எடுத்துக்கறதே இல்ல அப்டியே போறே அப்டியே நம்மளுக்கு வீட் ல கூட சாப்புட்ணுனா கூட அந்த மில்லட்ஸ்ல்லா இருக்கில்லைங்ளா மில்லட் ரைஸ் அது மாரி அந்த ரைஸ் வந்து காலைல பொங்கல் மாரி செஞ்சு சாப்பட்றது இல்லைனா ஆஃப்ட்னூன் வந்து சாத மாரி வடிச்சு அத அப்டியே ஆ லைக் அ நாங்க மோஸ்ட்டா நான்வெஜ் லைக் பண்றதுனால நாட்டுக்கோழி இல்லைன்னா மட்டன் மட்டன்ல கால் அதெல்லா அப்டி சூப் மாரி வச்சு பெனஞ்சி சாப்பட்றது இல்ல அப்டின்னா அம் கொழம்பு மாரி வச்சு கூட நாங்க சாப்பட்ற
ஓ ஓகே ஓகே நீங்க என்ட்ட சேலட் சாப்பிடுவேன் சொன்னீங்கில்லையா நீங்க சேலட்னா எப்டி எடுத்துப்பீங்க விச்சு மீீன்ஸ் ஃபுல்லா கீரீனா அ கீரீன் லீவ்ஸ் எலா ஃபுல்லன் ஃபுல்லி அப்டி எடுத்துப்பீங்களா இல்ல அதுல கொஞ்சோ ஆ இந்த பீனட்ஸு அதெல்லா சேத்து கொஞ்சோ வேற ஏதாது எக்சஸ் புரோட்டீன் ஃபுட்ஸ் எலா அதுல சேத்துப்
ம் சம் டைம்ஸ் வந்து வெஜிடபிள்ல வந்து கேரட்டு பீட்ரூட்டு் அப்றோ அந்த அ ஃப்ரூட்ல அந்த குக்கும்பர் பீனட் வந்து ஸ்டீம் பண்ணி போட்டு அப்றோ வேற வேற என்ன ஃப்ரூட் அதுல போவு வெஜிடபிள்ஸ் வந்து இது மட்டுந்தா போடுவோ ஆ போட்டுட்டு லை ட்டா பெப்பர் கொஞ்சமாது காரோ தெரியணுன்றதுக்காக அது போட்டு கெர்டு ஃப்ரெஷ் கெர்டு போட்டு அப் அப்டி ஆ சார்ட் பண்ணி சாப்பிடறது அப்டி இல்ல கொஞ்சோ டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுனா அ வீட்டுகிட்டயே வந்து பேக்கரி இருக்கு அங்கேயே அந்த ஃரெஷ்ஷான பிரெட் ஸ்லைஸ் பிரெட் வாங்கி அதுல வெச்சு சாப்பிடறது அது மாரி கூட ட்ரை பண்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரெண்டுமே அது மாரியே ட்ரை பண்ணிக்கலா
ஓ செரி செரிங்க எப்டி நீங்க காலைலயே கட் பண்ணி வெச்சு ட்டு மத்தியமா எடுத்துப்பீங்ளா இல்ல காலைல அப்பவே சாப்ட்ருவீங்ளா
நோனோனோ இயா ஆ மார்னிங் வந்து மோஸ்டா அந்த கூழ் அம் இது மாதிரிதா எடுத்துக்கிறது
ஓ நீங்க கூல் குடிப்பீங்க வெரி குட் வெரி குட் நீங்க கூல் குடிக்கறீங்க விச் மீன்ஸ் எதுக்காக நீங்க டயட் பிளான் எதாவது வெச்சிருக்கீங்ளா இல்ல நார்மல் ஜென்ரலா
ஜென்ரலா சோசியல் மீடியா சோசியல் மீடியா புக்ஸ்ல கொஞ்சம் பா க்கறது அப்றோ ஜென்ரலா வெளிய பப்ளிக் கிட்ட பேசுறது அம் ஹா ப்பிட்டல் போயிட் வருவாங்கல்ல அவுங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு பண்றதுதா இங்அங் மீதி அதுக்காக தனியா டையட் பிளான் எல்லா எதூ போட்டு வாங்கறது இல்ல
ஓ நீங்க என்ட்ட நான்வெஜ் சாப்டுவேன் சொன்னீங்கல்ல பட் நான்வெஜ் வந்து இப்போ வீட்ல் குக் பண்றதா இருந்தா கொஞ்சோ நம்ம மசாலாஸ் எல்லா மிக்ஸ் பண்ணிதான குக் பண்ணுவோ இப்போ நீங்க அத எப்டி பிரிஃபர் பண்ணி சாப்பிடுவீங்க எனக்கு புரியலயே
அது மூத்தா நாங்க கடைல வாங்கற மசாலா எல்லா கெடையாது வெறு மொளகாத்தூள் மட்டு போட்டு அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீம் பண்ணிக்கணு தண்ணி போட்டு குக்கர்ல விசில் போட்டு ஒரு மூண் நாள் விசில் போட்டு எடுத்துட்டு லை டு ஆயில் போட்டு அதுல மொளகாத்தூள் போட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த மீட்ட போட்டு சும்மா வரட்டி எடுத்து அவ்ளதா ரொம்ப டீப்பா ஆயில் எல்லா ஃப்ரை பண்ணிட்டு அது மாரி எல்லா சாப்பிடறது கெடையாது
ஓகே ஓகே
ஆ வேக வெச்ச பிறகு அது லைட்டா மோல்காத்தூள் போட்டு சாப்பிடறது அவ்ளதா
ஓகே அத ஃபுல்லா ரைஸ்ல மிக்ஸ் பண்ணியே சாப்பிடுவீங்ளா இல்ல ஆ ரைஸ் வந்து கொஞ்சோ கம்மியா எடுத்துக்கிட்டு மீட் கொஞ்சோ அதிகமா எடுத்துப்பீங்க அந்த மாரி சாப்
ம் தெர்ட்டி ப்ரெசென்ட் ரைஸ்சு செவன்டி ப்ரெசென்ட் வந் து மீட்டு வெஜ்ஜிஸ்சு இது மாரி இது மாரிதா யூஸ் பண்றது ம் நீங்க மோஸ்டா ஆ கிரீன்ஸ் மாரி மட்டு எடுத்துப்பீங்ளா இல்ல நட்ஸ்சு நீங்க மோஸ்டா ரை ஸ் எடுத்துப்பீங்ளா ஒயிட் ரைஸ்ச
நா மோஸ்ட்லி ஒயிட் ரைஸ் எடுத்துக்க மாட்ட அதுக்கு ஆல்டர்நேட்டா இருக்கிற இந்த பன்னீர்று நட்ஸ்சு அண்ட் கெரெனல்ஸ்சு இந்த மாரியான ஹெல்த்தி ரிச் எல்லா நா கொஞ்சோ எடுத்துப்பே ஏனா நா இப்போ மோஸ்ட்லி வெஜிடேரியன்தா சாப்பிடற அப்டிங்கறதுனால லைக் அதுல எதெது எல்லா ஹை ரிச் புரோட்டீனோ அதெல்லா நா எடுத்துப்பே லைக் இந்த கிரீன் லீவ்ஸ் து அதுக்கப்றோ பன்னீர் அண்டு நட்ஸ்சு கெரனல்ஸ்சு அப்றோ டேட்ஸ்சு இந்த மாரி எக்ஸ்ட்ரா ஃபுட்ஸ் எல்லா எடுத்து நா சாப்டுவ
ஓகே ஓகே குட் குட் குட்
ம் நீங்க இந்த மரி ஆ நக்ஸு க்ரனல்ஸ் இந்த மா
நட்ஸ் க்ரனல்ஸ் மேல அவ்ளோக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல கோஸ்டா நா இப்ப சாப்புற்றதே கொஞ்ச ஹெல்த் இஷுவாலதா அதனால எனக்கு புடிச்ச மாரி சாப்பறப்ப
ஓகே ஓகேங்க
ஓகே தென் தேங்க்ஸ் ஃபார் டாக்கிங்
ஆ தேங்க்யூங்க
பாய்
கா பாய்ங்க
பாய்